ஹலோ ஹலோ ஹலோ
ஜீ கேக்குதா
ஆ இப்ப கேக்குது மேம்
ஓ இல்லல்ல ஆ நல்லா இருக்கே சூப்பரா இருக்கே நீங்க எப்டி இருக்கிங்க
நல்லா இருக்க சாப்ட்டிங்ளா
யார் மினிஸ்ட்ரு நீங்க ஏ ஸ்ட்ரிட்டைவே உழுந்துருச்சு எங்ளுக்கு
டீ டைம் தா மத்யான என்னா சாப்டீங்க
மதிய ரசமு அது என்னமோ ஒரு கூட்டு வச்சிருந்தாய்ங்ளே பொடலங்காயோ பூசணிக்காயோ வச்சிருந்தாய்ங்க அத சாப்ட்டே
நீங்க செய்யலியா
நோ நோ நோ மெஸ்ஸுல
நீங்க செய்ர்து இல்லயா
நா செய்வே ப்ரோ அது எம் பசங்களுக்கு மட்டு செஞ்சு குடுத்தே காலைல
அ
அவங்ளுக்கு என்ன இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி பண்ணி மோர் வச்சு தயிர் வச்சு ஒரு சோயா பீன்ஸ் போட்டு பொரியல் வச்சுட்டே காலைல அதையே வச்சுக்டாச்சு மதியத்துக் இன்னைக் கொஞ்ச கேண்டீன்ல இருந்து சாப்பாடு கெடைக்கு
நீங்க மிஸ்ஸுங்ளா
ஆமா
ஓகே மேம்
அதனால கொஞ்ச அங்க கொஞ்ச அப்டியா அதனால கொஞ்ச அங்க சாப் கொழம்பு எதோ வச்சிருந்தாய்ங்க நா பாக்ல மோர் ஊத்திட்டு அப்டியே ரசத்த சாப்ட்டு வன் ட்ட நீங்க என்ன சாப்டிங்க
சிக்கன் கொழம்பு சாதம்
ஏய் நேத்து வச்ச மிச்சமா
மீன் கொழம்பு
ஓ பார்க்குல ஒருநாள் தா நான்வெஜி
எனக்கு வாரமெல்லா நான்வெஜ் தா
வாரமல நான்வெஜ் சொன்ன பட்ஜிட் தாங்குமா ஒடம்பு தாங்குமா
பட்ஜெட் இல்ல இங்க நாங்க இது பேச்சுலர்ஸா வருங்க
ஆ
அதனால ஆளுக்கு ஒரு ஒரு நாள் மாத்தி எப்டியோ ஒண்ணு கெடைச்சது
என்ன சாப்ட்டீங்க சிக்கன்ல என்ன செஞ்சீங்க
சிக்கன்ல வந்து கிரேவி பண்ணி ரைஸ் பண்டுங்க நேத்து மீன் ஃபிறை மீன் சாம்பார்
மீன் சாம்பாரா
ம் ஏ மீன் கொழம்பு சாரி நாங்க கிருஷ்ணகிரி
ஏயா மீன் சாம்பார வாழ்க்கையிலயே நான் கேள்விப்பட்டது இல்லையா
மீன் சாம்பார் இல்ல மீன் கொழம்பு அது சாம்பார்னு வந்துச்சு சா
ற்றது அததா வயந்து ச எந்த ஊர் டீஸ்சுடா இது மீன் சாம்பாரா புட்டுசா இருக்கேன்னு நான் கேட்டே ம்
அது சாம்பார் சாம்பார்னே சொல்லி அப்டியே வந்துச்சு
சாம்பா மீன் மீனோட ஃபிரை மீன் கொழம்பு கொஞ்சோ இன்னைக்கு கொஞ்சோ சிக்கன் எடுத்து சிக்கன் கிரேவி வச்சிகிட்டாச்சு
ஆமாங்க
ஆமா நைட்டுக்கு என்ன
நைட்டுக்கு என்ன ஓட்டல் போறதா என்னான்னு தெரில
ஆ இல்லன்னா மாவு இட்லி அதெல்லா வச்சுக்க மாட்டீங்களா
ஓட்டலுக்கு போங்க அப்படி இல்லன்னா யாருன்னா ஸ்பான்சர் பண்ணுவாங்க எனா வாங்கறதுக்கு கறி இ
ஆ நைட்டுக்குமா
ஆ
ஆ அப்ப இப்ப மதியான எடுத்த சிக்கன் என்ன பண்ணுவீங்க
மதியானம் முடிச்சிருவோ காலையில மதியானத்துக்கு சிக்கனு
ஓ அளவா எடுத்துட்டு அப்டி அப்டியே முடிச்சுக்குவீங்களா
அவ்ளோதா பேச்சலர்ஸ் அதனால அப்டியே காலி பண்றாங்க
ஆமா ஃபிரிட்ஜு இருக்காது வைக்க முடியாதுல
ஆமா எப்பவுமே எல்லா நான்வெஜ் செய்ய மாட்டங்க
ம்
ஏதாச்சு இப்ப வீக்லி ஒரு ஃபோர் டேஸ் எடுக்கு நான்வெஜ்
ம்
அவங்க ஃபோர் டேஸ் எடுப்போங்களா அதுக்கத்து வெஜ்ஜு செய்வங்க
ம் ஆமா இப்ப நாங்க இப்ப லேடிஸ் எல்லாம் இருந்தோம்னா ஒரு புளி கொழம்பு ஒரு கீர தா ஒன்ன வச்சி இந்த மாதி மாட்டிகிடுவோ ஒவ்வொரு வேலைக்கு நீங்க என்ன பண்ண வியா
ஆமா இல்ல செய்வங்க நாங்களே கூட செய்வங்க ஆனா எல்லாருக்கு நான்வெஜ் சாப்ட்டா ஒரு இது
ஆ
ச ஆளுக்கு ஒரு நாள் ஒரு வாரத்த ஸ்பான்சர் பண்றதா
பரவால்ல ம்
நீங்க எப்டி மேம் நேத்துனா சாம்பாரு
நே நேத்து வந்து நண்டு சிக்கணு
நண்டு
ஆமாமா சின்ன பையன் இல்ல இல்ல கிரேவியாதா கேட்டான் அது அந்த யூடியூப் பாத் து காரசார நண்டுனு ஒரு வீடியோ போட்டுருந் தாங்க அது மாரியே எனக்கு வேணுமானு என் சின்ன பையன் கேட்டா
நண்டு எப்டி மேம் கடல் நண்டுங்ளா இல்ல
கடல்தாம்பா கெடைக்கு இங்க நாட்டு ரெண்டு ருசி இருக்க மாட்டேங்குது இவிங்களுக்கு கெடைக்காது வில்லேஜ் சைடுலந்து கொஞ்சோ கெடைக்கு சொல்லி வெச்சு அது செஞ்சா அதுல தா பண்ண முடியு அது ரொம்ப குட்டி குட்டியா வேற இருக்கு அந்த நண்டு அது ஸ்மெல்லுமே பயங்கரமா இருக்கு அந்த நண்டோட
ஆமா மேம்
அது நமக்கு அது செட் ஆவாது அந்தித அத உயிரோட குடுப்பாங்க அத நம்ம கொண்ணு அத நம்ம ரெடி பண்ணி அத பண்றது போதும் போதுனு ஆயிடு ஒரு நாளைக்கு
ஆமாமா ஒண்ணு ஒண்ணு ஏ குடு குடுனு ஓடுங்க
ஓடுமா கைய புடுச்சு கடிச்சு வெச்சிருதுயா
அது நா நெறயா சாப்ட்டு இருக்க மேம் அந்த மாரி
அப்டியா நெறயா கெடைக்குமா உங்க ஊர்ல
க்கு இருக்கு ஊர்ல கெடைக்காது ஊர வி ட்டு கொஞ்சோ தாண்டி போனா ஏரி அந்த மாரி எங்கனா இருக்கு
ஆ அது எ ரொம்ப ரேர்தா
அங்க போயிட்டு நம்ம இது சிக்கன் வெச்சுங்கனா அது பாட்டுக்கு தானா வந்துரு ஆமா சிக்கன் பச்ச சிக்கன வெச்சீங்னா
ஆ
கோழி தல அப்டினா கோழி தோல் அந்த மாரி வெச்சீங்னா அழகு தா அதே வந்து மாட்டிக்கு
ஆ
நாங்க அப்டிதா புடிக்குவோ நாங்க
ஓ அது என்ன அத பாக்கவே ஒரு மாரி கின்னத்துல போட்டு நா மேல வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வெச்சிருந்தே அந்த நண்ட அது என்னாச்சு மேல தட்டுக்கு மேல எப்டி அது வந்துசுனே தெர்ல கிச்சன்ல இருந்து புடு சர் வந்து ரூம் ரூமா சத்தோ எங்கிருந்து இந்த சத்தோ வருது அந்த நண்ட புடிக்கவே முடில கடைசில என் பையனோட பெட்ரூம்ல போய் அவன் எழுதி போடனு ஏஃபோர் ஷீட் மேல ஏறி அது வ வ நடக்கறனால அந்த சத்தங் கேட்டு கண்டுபிடிச்சோ அத அத எப்டி புடிக்கணுனு தெரில அப்றோ திருப்பி அந்த நம்ம அந்த இடுக்கி இருக்கும் பாருங்க அத எடுத்து போயிட்டு அத புடிச்சு கொண்டு போய் திருப்பி பௌவுல்ல போட்டா பயப்படறாங்க பசங்கெல்லா இதென்னமா இப்டி இருக்கு பேய் மாரி வீடு எல்லா சுத்துது நைட் எல்லா சுத்துச்சு எ வீட்ல
நீங்க அப்பே செய்யலீங்ளா நீங்க ஃப்ரெஷ்ஷா
ஆமா உயிரோட வாங்கிட்டு வந்தா அப்டித்தா செய்வோ செத்து போனதயா செய்வாங்க யோ நெறயா வாங்கிட்டு வந்ட்டாங்க சரி கொஞ்சோ பௌல்ல போட்டு தனியா வெச்சிருவோ கொஞ்சம் மட்டு போட்டு ரசோ வெக்கலா கொழந்தைகளுக்கு சளிக்கு நல்லது அப்டின்னு சொல்ட்டு அந்த ரசோ ம ட்டு பண்ணலானு சொல்ட்டு பாதி எடுத்து வெச்சு பாதிய பௌல்ல போட்டு மேலயா ஏறி வர போதுனு மேல ஒரு தட்டு போட்டு நா மூடி வெச்சிட்டு போய் படுத்தாச்சு அது எப்டி மேல வந்துச்சுனே தெரியல வந்து ரூம் ரூமா அலஞ்சிருக்கும்போல நல்லா எல்லா பக்கமும் சுத்தி இருந்திருக்கு நைட் கதவுள அடச்சு கெடக்குனு என் பையனோட பெட்ரூம்ல போய் அந்த சத்தோ கேக்குது அப்றோ பாக்குறோ அவன் கத்துனதுக்கு அப்றோந்தா கண்டுபிடிச்சோ அந்த நண் எண்ணி எத்தன போச்சுனு தெரியலயேடா அப்டின்னு சொல்லிட்டு கவுன் பண்ணிதா வெச்சிருந்தே ஒரு ரெண்டு மட்டு மி ஸ்ஸிங அப்றோ அப்றோ இவன் இந்த சின்ன பையன் என்ன சொன்னா அம்மா பாவோ ஆமா அப்புறமா
அட்னன்ஸு ப்ரசன்னா ப்ரசன் போட்னு ஆப்சன்ட் ஆய்டா நஸ்க்கிருவீங்க
ஆ ஆமா வேலல்ல பிர்சன்ட் எடுப்போ அத்னால மாட்டிக்கிவீங்க அப்டின்ட்டு அப்ற ஒன்ன கொண்டு போயி செடிக்கிட்ட உட்டுட்டா எ பையன் பாவொ விடுங்கமா அது போகட்டு பாத்தரங்களுற தண்ணியல்லா வெளில போவும்ல செரி கொஞ்ச ந ரிய நாங்க நர்சரியா வச்சிருப்போ செடியல்லா இருக்கு அதுல கொண்டு போய் விட்டுடா எ உடுங்கமா அது போவுட்டு பாவொ அத போய் நீ போய் பாவத்த அப்டின் சொல்லி கொண்டு போய் உட்டுட் டு வன்ட்டா
அப்ற என்னாச்சுன்னே தெரில நாங்க அத பத்தியே நெனக்கல ஆனா நேத்து வாங்னது கடல் நண்டு
ம்
அது கட் பண்ணிதா க்ளீன் பண்ணிதா குடுத்தாங்க அத அப்டே ஒரே வேலயா வச்ட்டு நைட்டோட முடிஞ்சு நேத் தோசயா போட முடுஞ்ச்சு
ஓகே ம் நீங்க என்னா மேஜர் மேம்
நா மேக்ஸு
மேக்ஸா மேம் ஓகே டென்த் டுவல்த்துக்கு மேம்
நோ நோ எய்த் நையன்த்துக்கு
ஓகே ம் எய்த் நையன்த்னாலு ஓகே ஆமா ம் டென்து மேக்ஸு எல்லா நல்லா வரு மேம் டுவல்த்து தா கொஞ்ச இதுவர் சொதப்பு இந்த டிஃப்ரன்ஷேஷ்னு அதுதா கொஞ்சொ சொதப்பு மீதி டென்த் மேக்ஸ் எல்லா சம்யா வரு
ம் இப்ப எப்புடி ஜாபா ஸ்டடியிங்கா
ஆ ஜாவு தா மேம்
ஆ நல்லா போய்ட்ருக்கா வேலைலா
வேலலா நல்லாதா மேம் போது நம்புளுக்கு ஜாலியா போது மேம் சூப்ரா போது மே
ஆமா ஆமா அப்டே போட்டு நல்லபடியா இல்ல எக்ஸ்படேஷன் எப்டி சேல்ரிலா நல்லா வர்தா
ஆ சேல்ரிலா ஓகே தான் போ நம்ப எதுர்பாத்த அளவுக்கு கெடக்கிது மேம்
ஓகே ஓகே பரவால்ல ம் என்னப்பேஜ் பேச்சுலர் பென்ஸு அ அதா அந்த வாரத்துக்கு நாலு நாள் கறியட் திங்கிறீங்ளே
ஆ
அப்ப நல்ல சேல்ரி தா இல்ல ப்ரோ போ ஒ நீங்க இப்ப வந்து ஃபேமிலி மேனா பேச்சிலரா
பேச்சுலர்
அதுனால இப்ப நீங்க எங்கேனாலு போய்ருவீங்க ஒரு எடத்துல போய் செட்டுல் ஆயிட்டு ஃபிரெண்ஸோட சேந்து வேலைக் போறீங்க சமக்கிறீங்க சாப் அப்றிங்க ஓகே இப்ப நாங்க ஃபேம்லி ஆயிட்டனால வெளியில போ முடியாது ஹை சேல்ரினாலு சோ அந்த பட்ஜெட்குள்ளே தா நாங்க இருக்க முடியு லோ கொல்லே வீட்டு பக்கத்லே பாக்ரமா அத் அவேன் குடுக்குற ஃபிக்சுட் சேல்ரி தா
டென்
குடுக்குறாங்ள்ள ஜி சேல்ரி இப்ப லோக்கல் ஏரியாஸ்லலா டைம் நயன் ஆயிர்ச் நென்க்ர பத்து செக்கேண்டோட அவ்ளோ தா நெனக்கிற ம்
பச் செகேண் ஆயிச்சிங்ளா
ஆமா கட் ஆக போதுன் நெனக்கிற ஆமா ஆக போவுது நைன் அ ஒன்போது நிம்ஷோ பதுனு பத்தம்போது செகேண் ஆவ்து
ஆ ஒ பச்சை இன்னோ இருக்கு மேம்
ஆமா ஆமா செகண்ட் இல்ல சொல்ற இப்ப பேச்சுலர்னால நீங்க எங்கனாலு போயிர்றீங்க அ நாங்க போ முடியாதுல்லையா அத சொல்ல வந்த
நீங்க பேச்லர்கக்கு போ போயிக்கணு
அப்ப எப்டி விடுவீங்க ஃபேமிலில காலதா வெட்டிருவீங்களே வெளில பொம்பளப்புள்ஹ போக்கூடாதுன்னு
எங்க மம் இப்பல்லா அந்ந மாதிரி பண்றாங்கள எல்லாருமே சுத்துறாங்க எங்களுக்கு ஈக்குவல்னா எங்களுக்கு மேல சுத்துறாங்க எல்லாரு
அது இப்போ இந்த ஜென்ரேஷன் அப்டி இருக்கு
ம்
நாங்கல்லா மரீட் டைம்ல எல்லா அப்டில்லா அலோவ்ட் இல்ல ஃபேமில ஸ்ட்ரிட் தா
ஓகே ஓகே
ஓகே டைம் ஆய்டுச்சுன் நெனைக்கிற
ஆ ஓகே மம்
ஓகே ப்ரோ பாய்
ஆ பாய்ங்க